ம் சேரி சார் தெளிவா கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி நல்லா இருக்கீங்களா
பாத்தீங்கன்னா சென்ற அழைப்புல வந்து நம்ம ப்ப பேசிட்டு இருந்தோ அத தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு மொதல் நாள் வந்து நம்ம பூரான பாத்துட்டோ அப்டின்னா தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு நமக்கு அந்த பூரான் வந்து நம்ம இருக்ற அந்த படுக்கைல வந்து ஊறிட்டு இருக்கிற மாரியும் அந்த மாதிரி வந்து தோணு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பா பார்த்திங்கன்னா எனக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளா மூணா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூரான் அந்த மாரிகடச்சுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பூரான் தான் அப்ப வந்து பக்கத்து ஆமா கடிச்சிருச்சு தோழி என்ன அ ஏன்னா பூரா பூரான் கிட்ட வந்து நறைய கடி வாங்கினது உண்டு் ஆ திருமணத்துக்கு முன்பு நல்லாவே கடிச்சிருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவர் வீட்டுல தான் இப்போ வந்து படுத்து ந்த ஒரு மூன் நாள் முன்னாடி அப்பவந்து என் கணவரும் அப்பதான் நாங்க ரண்டு பேரும் சேரின்னு பேசிட்டு தூங்குனோ கரெக்டாஅப்போ வந்து மணி வந்து பாத்திங்கனா ஒரு மணி ஆயிடுச்சி நல்ல இரவு அத்தையும் வந்து தூங்கிட்டாங்க அத்தையும் மாமாவும் அந்த பக்கம் வீட்ல வந்து தூங்கிட்டாங்க சேரினு நாங்க இந்த பக்கம் தூங்குனோ அப்பதான் ரெண்டு கண்ணசந்தோ கரெக்டா வந்து தரையில தான்படுப்போம் பாய் போட்டு பூரான் வந்து ஊர்னது எனக்கு தெரியல ஆனா சுல்லுனு கடிச்சது தெரிஞ்சது எனக்கு என்னடா சுல்லுனு ஏதோ ஒண்ணு கடிக்குதே அப்டின்னு சொல்டு அந்த தூக்கத்திலய வந்து பாத்தீங்கன்னா நா கால ஒதறிட்டே கால ஒதறனதுக்கு அப்புறம் கணவர் தான் என் கணவர் வந்து எப்பவுமே என் கால் மேல கால் போட்டு படுப்பாரு அந்த மாரி ஒரு பழக்கம் உடையவரரு ஏன்னா அப்பதான் அருகாமையில வந்து பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கற ஒரு கம்ஃபர்டபிள் வந்து வரும் அப்படிங்கறனால கால் மேல கால் போட்டுருந்தாரு அப்ப வந்து நான் திடீர்னு ஓதறவும் அவரும் வந்து முழிச்சிட்டாரு அப்புறம் என்ன அப்டின்னு கேக்கும் போது என ஏதோ கடிச்சிருச்சு பூரான்னு நினைக்கிற சொல்லிட்டு அப்புறம் நான் அவசர அவசரமா வந்து லைட் போடும்போது பாக்கும்போது பாத்தா அப்போ தரையல ஒண்னு மே இல்ல பாயல எதுவுமே இல்ல நானும் பெற்சிட் உதரி பாக்குறே எதுமே இல்ல அப்புறம் சரி பூரான் கடிச்சிருச்சு நா அப்டி சொல்லி சொல்லும் போது கரெக்டா என் கையில வந்து பாத்திங்னா கரெக்ட்டா கை முட்டி இருக்கு பாத்திங்ளா அந்த குழியில வந்து பூரா ஊறிட்டு இருந்தது அந்த குழி இல்ல ஒரு டக்குன்னு கையு வந்து ஒதறி உ ட்டுட்டே கையும் உதறிட்டு என்ன பண்ணுச்சுன்னா நம்ம நெலவு வாசல் நேலவு இருக்கு பாத்தீங்களா அப்ப பெட் நெலவுல வந்து பாத் பாத்திங்கன்னா அது கரெக்டா அது க டியில போயிருச்சு அப்ப வந்து என் கணவர் கிட்ட காம்சே இதுக்குள்ள போயிருச்சு அப்படிங்கும்போது என் கணவர் வந்து நரய அந்த ஸ்பிரே பாட்டில ஐட்டம் அதல்லாம் வச்சிருப்பாரு வீட்ல அப்போ வந்து செரி சொல்லுட்டு அதுல ஸ்பிரே எடுன் சொல்ட்டு அந்த ஸ்பிரே எடுத்து நா அவரு வந்து தரைல அடிச்சாரு அந்த ஜில்லுக்கு டக்குனு பூரான் வெளிய வந்தது நா வந்து என்ன பண்ண னா அந்த பாட்லே வச்சி டக்குனு அடிச்சுட்டே அடிச்சு அத ஸ்டாப் பண்ணவோ இவர் என்ன பண்ணட்டாருனா சாக்க வச்சு நசுக்கு நசு க்கு நல்லா நசுக்கி கொண்னு ட்டாரு ஏன்னா ஏன் பொண்டாட்டிய நீ வந்து கடிக்கிறியா அப்டின்னு நல்லா நசுக்கி கொன்னுட்டாரு கொன்னதுக்குப்புறம் தான் சொல்றாரு இவ்ளோ பெரிய பூரானா ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு கடிச்சது சின்ன சின்ன பூரான் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஒரு இன்ச் அந்த மாரி இருந்த பூரான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பூ ராணம் ஒரு எட்டு சென்டிமீட்டர் பக்கம் இருக்கும் அந்த மாரி பெரிய பூரானு போது இவ்வளோ பெரிய பூரானு கடிச் கடிச்சிடுச்சானு சொல்டு எங்க கால காட்டடு ன்னாரு கால கரெக்டா என்னோட முட்டிக்கு கீழே வந்து கடி ச்சிருந்தது காமிச்சேன் காமிச்ச போதுஏன் இந்த இடத்துல காயம் தெரியுது பாரு அப்டின்னு சொல்லி சொன்னாரு சரி ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வந்து இருக்கும் அவள்ன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை அந்த மாத்திரை வந்து பாத் தீங்கனா இந்த மாலி ஒரு அலர்ஜிக்கும் சரி இந்த மாரி ஒரு வீக்கத்துக்கு வந்து பயன்படுத்தற மாத்திரை அ எனக்கு வந்து கொஞ்ச ஃபுட் அலர்ஜி இருக்கறனால டாக்டர் வந்து பரிந்துரைத்தாரு நீங்க எங்கயாது வெளிய போம்போது ஏனா நாங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கோ அப்டிங்கறதுக்காக நீங்க அடுத்த வாட்டி வெளிய போம்போது அங்க எதாவ் ஃபுட்டு சேர்ல அப்படின்னா இந்த மாத்திரய எப்பவுமே உங்க பேக்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவல்ங்கிற மாத்தரைய வந்து குடுத்திருந்தாங்க அந்த மாத்திரய வந்து போட்டுக்கோ அப்டின்னாரு அந்த நேரத்துல உக்காந்து மாத்தரைய போட்டு அப்பறோ நா படுத்துட்டே அது படுத்தாலு சோ வந்து நமக் பாத்தீங்கன்னா அது வர மாரியு அது ஊறி ட்ருக்கற மாரியு அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருந்துட்டே இருக்கு அதுக்கடுத்த நாளுமே வந்து பாத்தீங்கனா அந்த ஃபீலிங் எனக்கிருந்துது அப்றோ நா வந்து டார்ச் அடிச்சு பாத்துட்ருந்தே டார்ச் அடிச்சு பாத்துட்ருக்கும்போது இவரு அத கவனிச்சுட்டு எதுமே சொல்லல அதுக்கப்பறோ அடுத்த நாள் வந்து வீட்டல்லா நீ நல்லா கூட்டு நீ நல்லா கூட் டலேனா அப்பறோ வந்துட்டு பூரானெதாவது ஊறுதா நீ பாத்துட்ருப்ப ட்ர டார்ச் எடுத்து அப்டின் சொல்லி சொன்னாரு அப்பறோ சேரின் நா நல்லா வீட்ட கூட்டியு எல்லாவு பண்ணி பாத்துட்டே இருந்தாலு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கு ஐயோ த எங்கியாவது ஊறுது போல கரெக்டா நமக்கு அந்த எடத் துல தா தோணு ஏதோ ஊறுது போல அப்டின் சொல்லி டக்குன்னு ஃபோன் எடுத்து டார்ச் அடிச்சு பாப்போ ஆனா அங்க எதுமே இருக்காது நமக்கு அந்த மன பிராந்தி வந்து ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு தோழி
ய்யோ எனக்கு நீங்க சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது எப்டி நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் காட்டி எதாவது பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது அப்டின்றதெல்லா நீங்க ஒரு தடவ செக்கப் பண்ணிக்கறது நல்லதில்லயா இந்த மாரி ஏனா எப்டி இருந்தாலு கடிக்கிறதுன்ற து நம்ம மேல சும்மா ஊறிட்டு போனா பரவால்ல கடிச்சிருச்சு அப்படின் சொன்னாவே எனக்கு கேக்கவே கொஞ்ச பயம் இருக்கு ஆனா நீங்க டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணிக்கலால்ல எதா பிரச்சனையா என்ன ஏதுன் சொல்லிட்டு ஒரு டி டி இன்ஜெக்ஷன் மாரி போட்டாவோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலா இல்லயா
இல்லைங்க தோழி இது வந்து பாத்தீங்கன்னா ஏனா எனக்கு ஆரம்பத்துலே ஒரு வாட்டி நா திருமணத்துக்கு முன்பு ஒரு மூணு மாசத் துக்கு முன்னாடி நல்லா கடி வாங்கிருக்கே அதாவது ஒரு பெரிய பூரான் அது பெரிய பூரான் குறிப்பிட்ட ஒரு எடத் துலே ரெண்டு வாட்டி நல்லா கடிச்சி வீங்கிருச்சு அது வந்து பாத்தீங்கனா நம்ம ஊ சி ஒரு பத் து ஊசி ஒரே நேரத்துல குத்துனா எப்டி இருக்கு அந்த வலி தா இருக்கு அதுக்கப்பறோ வீக் க்கம் வந்து கொஞ்சோ பெருசா இருக்கு எறும்பு கடிச்ச மாரி ஒ வீக்கம் பெருசா இருக்கு அவ்ளோ தா மத்தபடி நம்பல வந்து நம்ப உயிர்க்கே ஆபத்து அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிரு அந்த மாரி வந்து பயப்பட தேவ நம்ப வந்து இப்ப எடுத்து உணவுகள் வந்து பா்த்தீங்கன்னா நெறைய உணவுகள் வந்து நம்ம கொஞ்சோ கீர வகைகள் நமக் கு நோய் எதிர்ப்பு சத்தி குடுக்கக்கூடிய மாரி உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோ அப்டின்னா எதுக்குமே கவலைப்பட தேவயில்ல அதனால உணவுகள் வந்து நம்ம எடுக்கறதாகட்டு கொஞ்சோ நோய் எதிர்ப்பு சத்தி உள்ளதோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா கொற ச்சிட்டு இயற்கையாவே நமக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்குங்கறது இருந்தா சும்மா வெஷக்கடி தான அப்டின் சொல்ட்டு ஒரு வெத்தலைல நா சொன்னல்லையா மெளகு வந்து வெச்சி சாப்புட்டு நம்ம இந்த கடுவாய்னு சொல்லுவாங்க கடசி க பல் இருக்கு பா த்தீங்கனா அந்த பல்ல வெச்சு நம்ம அந்த சாரு மட்டு முழுங்கிட்டே முழுங்கி ட்டே இருந்தோ அப்டின்னா எப்பேர்பட்ட வெஷத்தயு வந்து அது முறிச்சிரு அப்படிங்கறது வந்து என்னோட அத்தை வந்து சொல்லிருக்காங்க அது ஒரு நல்ல வீட்டு வைத்தியமுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க
கண்டிப்பா இதுக்கு நீங்க ஒரு தீர்வா வந்துட்டு நீங்க ரூம்ல ஒரு கட்டில் மாரி வாங்கி போட்டு நீங்க மேல தூங்கறது பரவால்லனு எனக்கு தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஆஹ் ரொம்ப வந்துட்டு இந்த மாரி கடிச்சிட்ருந்தா ரொம்ப கஷ்டோ இல்லி யா
இல்ல தோழி அது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பெட்ரூம்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஏன்னா புதுதா திருமணமானவங்க அப்படிங்கறது அஹ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் வீட்டுலருந்து அஹ் மாப்பிள வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுலும் ஆ அது மட்டு இல்லாம மெத்தையு வாங்கி குடுக்கறது ஒரு பாரம்பரியோ கட் டுலு மெத்தையு எல்லாமே வந்து வாங்கி குடுப்பாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாயி நாலு மாசந்தா ஆகுது நே த்தோட அந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு பீரோவு கட்டுலு ஆ மெத் தையு வந்து வாங் குடுத்தாங்க ஆனா எங் கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரு எட்டு வருஷமா அவரு மாலை போட ஆரம்பிச்சு ஒரு எட்டு வருஷம் ஆச்சு அந்த மாலை போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தரையிலதா படுப்பாரு அதனால இத்தனைக்கும் என் கணவர் தலகானி கூட யூ வெ போடுறதில்ல தலகானி அவர் போட்டு படுத்து எட்டு வருஷமாச் ங்கிறாரு அதனால அவர் தலவாணி கூட இல்லாம வெறும் பாய்ல வந்தா வந்து அவரு படுப்பாரு போத்தருதுக் மட் மட்டு ஒரு போர்வ அவ்ளோதா ஏனா அது மட்டுமில்லாம ரத்தம் வந்து நல்லா சீரா மேல இருந்து கீழ வரைக்கும் போகும் அப்டிங்குற காரணத்துனால இதே நாங்க வந்து திருமணம் ஆனதுக்கப்பறொ பெட்ல படுத்தோ படுத்தா அவருக்கு வந்து தூக்கம் வரதில்லை அப்பிடின் ட்டாரு கட் லயு பெட்டுலயு படுத்தா அவருக்கு வந்து தூக்கம் வரதில்லை அப்படின்னாரு சரி என்ன இப்படி சொல்றாரு அப்டின்னு சொல்லிட்டு இவருக்காக நா வந்து தரையில ப ஏனா நாங்க எங்க வீட்ல இருக்குபோது தரையிலதா படுப்போ அதனால சரி ஓகே அப்டினு நானு தரைல படுக்கறதுக்கு மாறிட்டே இருந்தாலும் நா என்ன பண்ணுவே அப்படின்னா நம்ம தரைல போட்டு படுக்குற மாரி ஒரு பெட்டெல்லா இருக்கு இந்த சம ஆன்லைன்லேயோ சமூக வலைதளங்களயோ நம்பொ ஆட்ரு போட்டறதுனாலே கொண்டு வந்து குடுத்துருவாங்க ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ரெண்டு ஆள் படுக்கிற மாதிரி அப்போ வந்து அது போட்டுட்டு நாங்க படுத்துக்குவோ போட்டுட்டு நா மேலே படுத்துக்குவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சொ கீழே ஏன்னா மெத்தையில இருந்தா தூக்கம் வராதுன்னு சொல்லி கீழேப்படுத்துக்குவாரு இருப்பினும் அவர் கை கால் போடுறதுக்கு அதுக்கெல்லா வசதியா இருக்கறதுனால அது மட்டும் போட்டுக்குவாரு தோழி
ஓகே ஓகே இருந்தாலும் நீங்க கொஞ்சொ நீங்க தூங்கறத்துக்கு முன்னாடி நீங்க படுக்கற எடத்துல கொஞ்சம் நீட்டா பெருக்கிட்டு எதா பூச்சி ஈச்சி இருக்கான்னு பாத்துகுட்டு நீங்க இதுக்கு மேல தூங்கறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நெனைக்குறே எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வ ஆஹ் கடி ல்ல நா வாங்கினது இல்ல ஆனா வந்துட்டு இந்த மாரி கருப்பாம்பூச்சி பாத்தா எனக்கு கொஞ்சொ பயம் அந்த மாதிரி அப்டி சொல்லலா ஏன்னா கிச்சன்ல வந்துட்டு நமக்கு என்னதா நம எவ்ளோ கஷ்டபட்டு நீட்டா வச்சுட் இருந் இருந்தாலுமே வந்து இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை அப்படின்றது கொஞ்ச அதிகமாவேதா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இப் இப்ப கொஞ்சொ நாளைக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நெறைய கரப்பாம்பூச்சி குட்டி வேற போட்டு அது வந்துட்டு நாங்க சும்மா எழுந்திர்ச்சு போனாலே வந்துட்டு ஒரு ஒரு மணிக்கு அந்த மாரிலா பாத்தா அங்க வந்துட்டு கிச்சன்ல இருந்து ஒரு அப்படியே கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி இருந்துட் இருந்தது அப்பறம்தான் நா என்ன பண்ண இது ஒன்னு சரிப்பட்டு வராது நம்ம வந்துட்டு என்னதா கஷ்டப்பட்டு நீட்டா இருந்தாலு வந்துட்டு ஒன்னும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஆஹ் எல்லா பா அங்க இருந்த பாத்தரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த அ அதுக்குன்னு சொல்லிட்டு அந் பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு ஒன்னு வித்தாங்க அத கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையு அந்த ஓரம்லா போட்டு வச்சு அது வந்துட்டு போட்டு வச்சு அதுக்கப்பறமா பேப்பர் போட்டு எல்லாத்தையு நான் வந்துட்டு நீட்டா அடுக்கி வச்சே அது பண்ணதுக்கு அப்பறந்தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் பூச்சின் ன்றதே இல்ல கரப்பாம்பூச்சியே வரல கொஞ்சொ நீட்டாவே இருக்கு நமக நைட் ஒரு ரொம்ப லேட் நைட் வந்துச்சு எந்திரச்சு பாத்தாலுமே அந்த மாரி கரப்பா பூச்சு அந்த மாரி எதுவுமே இல்லாம கொஞ்சொ நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப வந்து நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு நீட்டா வச்சுக்கணு அப்படின்னு நென சாலுமே வந்துட்டு அந்த டிரைனேஜ் வழியா அந்த மாரி விஷயங்களெல்லா இந்த பூச்சி புழு அந்த மாரி விஷயங்கள் எல்லா வந்துட்தா இருக்கு அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சொ நீட்டாதா வச்சுக்கணு அது இல்லாம வந்துட்டு இந்த மாரி அந்த நாப்தலின் பால்ஸ்ன்னுலா சொல்றாங்க இல்லையா அந்த பூச்சு உருண்டை அப்டித அதெல்லாம் போட் போட்டு வைக்கிறது இந்தமாதிரி வந்துட்டு அப்பப்ப பூச்சி வராம இருக்கிறது அந்த டியூப் மருந்து வாங்கி அப்பப்ப கிளீனா போட்டு வைக்கிறது அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் நீட்டா எல்லாம் வீடவும் சரி அந்த இதையும் சரி எல்லாமே கொஞ்சம் நீட்டா மெயின்டென் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த பூச்சியும் வந்துட் ட்டு அந்த வாசத்துக்கு வராம இருக்கு அது இல்லாம வந்துட்டு அப்பப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ இந்த சாம்பிராணின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தா அந்த ஈரப்பதம் இல்லாம வீடு வந்துட்டு நல்லா வாசனையாவும் இருக்கும் அது இல்லாம வந்துட்டு அந்த ஒரு ஸ்மெல் அதெல்லா வராம அந்த வ எதுவு பூச்சிகள்லா வராம கொசு தொல்லையும் கொ கொஞ்சொ கட்டுப்படுத்தி எல்லாமே வந்துட்டு கொஞ்சொ நல்லா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறே தொழி
பரவாயில்லைங்க தொழி நீங்க நெறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நா வந்துட்டு அதைய உபயோகப்படுத்தி பாக்குறேங்க தொழி சரிங்களா நமக் கொடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச் சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கடைச்சா கண்டிப்பா பேசலா நன்றிங்க தோழி